அ
ஆ நா வேல முஞ்சிச்சா
என்ன ப்ரோ பண்ருது இல்ல ப்ரோ பைப்போட்னுக்றோ
பைப் போட்டுக்றீங்ளா எவ்ள் நேரோ ஆவு வேல முடிய
அது இனியூ ஃபுல்லா முச்சா கூட முடிக் முடியாது
ஆ ஆ வேலயெல்லா போற்தில்யா
வேலக்கி போனும் கேட்ரிங் ஆடர் கேட்ரிங் இன்னிக்கில்ல அத்த மாசோ இருக்குறது கேட்ரிங் இது சர்வீஸூ அவ்ளோ வரதில்லய் பாதி மாசோ வர போதுல்ல அத்னால கல்யாணம் பண்ணமாட்றாங்க ஆடி மாசலா முஞ்சாக்கா கேட்ரிங்கா நெறயா ஆட்ரு இருக்கூ
ம் பரவால எவ்ளோ சம்பாறிச்சுக்குற இது வரையி கேட்ரிங் போய
பச்சியோ பத்து ரூவாய்ட்ட சம்பாச்சிறே ஆனா ல எப்டி சொல்றது ஒரா கூட கைல நிக் க்ளை தெரியூ ம்
எனா பண்ணிறே அவ்ளோ குத்தியூ
எங்க பாதிகிரீச்ச மூண்ணூதம்பர ரீச்சாஜிகே போய்த்து மாசோ போய்ட்டு வர பெட்ரோல் செலவுக்கே யாய்த்து
ஆ ஏய் பிஎஸ்எல்ல மாத்திகெடா சிம்மு
யா
பி எஸ் எல்லு ஆம்மா நீ ஏனா முன்னூத்தி அம்பர்வா பண்றியே ஒரு மாஸ்த் த்தியா அந்த முன்னூத்திஅம்பராவாச்சு நா ரெண்டு மாசோமோண்ணு ரீச்சாயி நூத்திஅம்பருபாதா எனக்கு ஒரு மாஸ்த்திகே
ஏ பி எஸ் ஸெனல் நம்மூர்ல மாதா டவரு கெடைக்கூ வெளிய போன்லா சுத் மா டவறே கெ
டய் வெளியபோனாலா பக்காவா கெடைக்கூ போர்ஜி கெடைக்கூ வெளியலா போனா
கடிக்கூ ஒன்க்கு சூப்பரா போடா
ப்பா அவ் நல்லது சொன்னா கேட்டனா போடாப்பா
அ உன்னோட அந்த கால்த்து சிம்ம வச்சுருந்தாப்பே
கைய்ல காசிக்கம் நிக்க மாட்டே சொல்லாப்பியா அனால் ஐடியா சொன்ன
அந்த காலத்து சிம் வச்சுனுந்து யூஸ் பண்ணா எப்புர்றா
நூத்தி அம்பருவா எவண்டா போற் ரீசார்ஜூ எனக்கு வேணுனும்போ மாத்திக்க போறே அதுவரிக்கி யூஸ் பண்ணிக்கல
ம்
வேணுனும்போது நா மாத்திப்பண்ணா ஜியோக்கு ஆ அது வரைக்கு யூஸ் பண்ணுவோன்டா பியஸ்னல் பி வேற
கோட் டக்கோட்டு தெக்கணூ
ம்
அடோ
காட்ரி மட்டுதா போயிற இதுவரையு க்காடு வேல வந்தா போந்துலா அலோ
ஆ
ஆ
அமேர்த்தான் அமேஜா அமேஜான்
அமேஜான் போய்க்கிட்டயா
ம்
போலாங்
அமேஜான் சாம்சங் சாம்சங்கு மோரு டெய்லு
ஒர் நாளிக்கா
உம்மா சவன் ஃபிஃப்ட்டி சிக்ஸ் ஃபிஃப்ட்டி ஃபைவ் ஃபிஃப்ட்டி இதேதா
பகல்லயா நைட்ல போவீங்களா
உம் நைட் ஷிப்ட் இக்குது டேஷிப்ட் இக்குது செகண் ஷிப்ட் இக்குது எந்த ஷிப்ட்டு
அ மியா ருக்தடா டே நாங்கல்லா போன்துல எட்நூ ருபாடா நைட் ஷிப்ட்டுக்கு
வெச்சிட்ட
அதுக்கு முன்னாடி போன்து எல்லா தொள்ளாய் ருபா உம்மா கெடையாத் ப்ளிப்காட்ல ஃப்ளிப்காடு தொள்ளாய்ருபா போய்கிறோ எட்நூ ருபா போய்கிறோ அஞ்சி நாள் அஞ்சி நாள் தா போனோ அதுக்கே நாலாய்த்தே ஏநூருபா வந்தது சம்பளோ
ம்
டைட்டா புடிப்போனா நாங்கல்லா வேல தா
ம் புடிங்பா டைட்டா புடிங்பா
உட்டா வருவியா வேலைக்காஅ
வரம்பா கூப்டுங்பா வர
ஆ சே சே
பை மட்டு நீங்க ஏற்பாட் பண்ணிங்கன்னா
பைக்கா நைட் பைக்க
டியோ பைக் ஒன்னு வச்சுந்நீங்ளா டியோ டியோ பைக் ஒன்னு வச்சுந்நீங்ளா
தெல் தெர்லியே நா எங்கடா டியோ பைக் வெச்சிந்நா
அ டெய்யோ டியோ பைக் வெச்னு ஓட்டிந்தியேடா ப்ளாக் கலரா
டேய் அது ஃப்ரெண்டுடா அது எந்த கையாரோ
ரெண்டுதா
ம் பைக்கே கெடையாதா எங்களுக் பைக்கு இல்ல வீடில்ல
ஆ கெடக்காதுடா உங்களிக்கா உமானா பொய் சொல்லினுகிறிங்க இன்னாவ் சொன்னத்தா வேலன்னா
அவ்ங்ள மார் இல்ல ராயல் ஃபேமிலில போனா ஊ
நாங்க ராயல் ஃபேமிலியா நீங்க ராயல் ஃபேிமிலியா டபா ம்
யாருப்பா என்னாப்பா டை கைனிதா வெச்சிறீங்கோ ஒம்பது அம்பது சென்ட்டு ஏக்கரானு வெச்ன்னுகிறீங்கோ
ம் அப்பா பத்தாததுக்கு சம்பாரிக்கிராரு யம்ட்டி சிபாஸ் பெட்டி ஆ பத்தாது உங்கம்மா வேலிக் போறாங்கோ
ம் ம் நாவ் நாவ் வேலைக்கு போற ஆ நா வேலைக்கு போற
வேசாயத்ல இன்கம் வர்தே நீ வா வேற ஏதாவ் சைட் பிசினஸ் பாக்கற கம்பனி போற நீங்க ராயல் ஃபேம்ல்யா நா ராயல் ஃபேம்லியா சொல்லு உம் வேற
மில்க் நா இப்பதா தூங்கியாந்தியா நீயா
நவ்
இல்ல ஒங்களுக்கு எங்க ஊர்ல நைட்டன்னா உங்க ஊர்ல பகல்ல தான நா அமெரிக்காலா இறே அலோ
பிப்பா ம்
ஹலோ கேக்குதா
என்னாத்துக்கு போனா அமெரிக்காக்கு
அமெரிக்கால இருக்கன்டா நானு உங்க ஊர்ல நைட்டுனா இங்க பகல்டா
தெரியுண்டா எ
இப்ப ஆ உங்க ஊர்ல ஆமா செட்ல் ஆயிட்டே போய்ட்டு அமெரிக்காலா
ம் வந்தோனே மேரேஜாப்பா
மேரேஜூ அ டுத்த வாரோ இருக்கலா நோட்டீஸ் வச்சுறே வந்துரு
நா கேட்டு சொல்ற நீயே சொல்லவே இல்ல ம்
என்னா காலேஜ் போற நீயு
ஹலோ
என்னா காலேஜ் டா
நீயா
என்னா குருப்பு
கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பேச்சுலர் ஆஃப்
ஓ ஓ டென்த்ல டென்த்ல டென்த்ல எவ்ளோ மார்க்கு எதுனா பேசண்டா அமைதியா இருக்றியடா டேய்
ஹலோ
எதுனா பேச அமைதியா இருக்றியா
பேசின் தான்டா இருக்றே நீதாண்ட பேச மாட்ற ம்
ஃபோன் அடிக்றாங்க போல்து யாரும்
ஹலோ ஜகன் ஃபோன் பண்றா கறி ஜகன் ஜகன் ஃபோன் பண்றா கறி
என்னவா
வேலூர் பையே அவுனுக்கு என்னா இது பொருளு கேக்கறதுக்கு வருவா
ஓஹோ வெச்சினு இருக்ரிய பொர்ளா
சைட் பிஸ்னஸ் ம்
பிஸ்னஸ் பண்றியா என்னான்னா வச்சுனுக்ற
புர்ல ம்
என்னான்னா வச்சுனுக்ற சைடு பிஸ்னஸ்க்கு
அதெல்லா ரகசியம்ப்பா அதெல்லா சொல்ல மாட்டேன்ப்பா அதா வெளிய தெ வெளிய தெரிய கூடாது ஆ
பரவால்லையே அதா வீட்லயே இருந்துட்ற பொழ்தே காலேஜ்க்கே வரமாட்டேற சைட் பிசினஸ் பண்றதுக் ஒசரோ
அந்த பிஸ்னஸ் ரொம்போ எப்டி சொல்றது மாட்டினமுனா அதோட களிதா திங்கணு
ம்
ம்ஹ்ம் அந்த மாரி பிஸ்னஸ்க்கு
ப்ரோ
நாங்களா ரொம்ப கஷ்டமா இருத்திடுட் நாங்க ரொம்ப கஷ்டமான பிஸ்னஸ் செய்ரோ உங்கள் என்னப்பா வீட்ல உக்காந் து எப்டி சொல் அ
ஒண்ண யாரு அது மாரி கஷ்டமான பிஸ்னஸ் செய்ய சொன்னா படியே
படிக்கலாந்த அதுக்குனு ஒரு நேர‌ வர்றசொல்ல படிக்க வேண்டியத
படிச்சா நல்லா வேலைக்கு போ போற படிக்கலைன என்ன களிதா துண்ண போற கடைசி வரைக்கிம் அதுக்தா படிப்படின்றது
படிக்கலா படிக்கலா
எங்க படிக்கிற நீ இதுவெரியு உனக்கு காலேஜ்ல நீ காலேஜ் வந்தே நா பாத்தது கெடையாது உன்ன
டேய் நீங்க தா டா காலேஜ் வர மாட்டறீங்க நா ஏன்டா வர்ல
எங்கடா வர வந்திருந்த ஏன்டா உன்ன எக்ஸாம்‌ எழுத விடாம பண்ண போறாங்க
அது அந்த டைம்ல கொஞ்ச இதுவாயி போச்சு அவ்ளோதா
ஆனா உன்னோட நாந்தன மோசமாவ லீவ் போட்டே ஆனா உன்னே ஏய்த்த உள்ள பார்றா
என்ன பண்றது நீயே பாத்துக்க
செர் என்னா நாளைக்கு அப்ப படத்துக்கு போலாமா பிளாஸ்ட் போலாமா பிளாஸ்ட்டு
போலாம்பா
போலாம ஸ்கூல் படிக்கு போதெல்லா நீயு அந்த நவீனு சேந்து டெய்லி போவீங்கோ படத்துக்கு வெங்கடேஸ்வர போவீங்க டெய்லியுமே
ப்ப போறதில்ல அப்ப போயிந்தோ
ஏன் இப்பயு போங்க பாட்னர் போட்டு ரெண்டு பேரு போங்க
ம்
அவனு ஊர்லயே இல்ல போல அவ வேற எங்கயே போய் படிக்றா போல அவ சென்னையில போய்ட்டு நியூ காலேஜ் புதுக்கல்லூரி
ஆனா நியூ காலேஜ் போற
கிரேட்டு காட்றா அவ எல்லா பயங்கரம சேந்துட்டு இருக்கிறாணுவோ பயங்கரம் பயங்கரம்மா சேந்துட்டுக்கிறானுங்க காலேஜ் எல்லா வெயிட்டா நம்ம தாஇங்க சேந்துட்டுக்கிறோ அவுனுஎல்லா எப்பர்ற எல்லாருமே அம்பேத்கர் கட்சிதா
என்ன
அ அவனுங்கெல்லா எப்டி எல்லாருக்குமே அம்பேத்கர் காலேஜ் கெடச்சுது பைஜினு பைஜினுக்கு கெடச்சது இளங்கோ பர்த்து போறா அவ்னுங்கோ அந்த கேங்கே மொத்த பேர் போயிட்டுக்காங்கடாக்கா அம்பேத்கர் காலேஜ் மத் த பேரும்